ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது
ம் என்ன பண்றீங்க
ஆ ஓக் பண்ணிட்டு இப்பதா வந்தோ
ஊருக்கு போயிட்டு இப்ப தா வந்தீங்களா
ஆ ஹா ஓக் பண்ணிட்டே
ஓ செரி செரி
யாரு ம் டாபிக்கு பென்னி
உங்களுக்கு ஃபிஷ் புடிக்குமா
ஆ ஃபிஷ் புடிக்கு
என்ன ஃபிஷ் புடிக்கு
கோல்ட் ஃபிஷ் மட்டுதா தெரியு
சாப்பறது கேட்டே
அதுவா எறாள் இருக்குல்ல கூனு அட்ட அட்ட
எறாள் தொக்கா எறாள் பிரியாணியா
எறாள் தொக்கு
ஆ ரொம்ப புடிக்குமா
ம்
ம் அப்பறம் மீன்
மீனு நெத்திலி மீன் ஒவ்வொரு மீன்லா இருக்குல்ல பேரு தெரியாது ஆன சில மீ ஆ ஹ அது பிடிக்காது
புடிக்காதா அய்யய்யோ நல்லா இருக்கும்ப்பா
அப்டியா நா இப்பத புதுசா கேள்வியேபட்றே
வஞ்சர மீன்னா
ஆமா
வஞ்சர மீன இப்பதா கேள்விபடுறேங்க வஞ்சர மீன் ரேட் எவ்ளோனு தெரியுமா கிலோவே ஆயிரத்தி ஐநூறுருவா
அப்டியா
ஆமா வாழ்க்கைல வஞ்சர மீன் தெரியாத ஒரே ஆள் நீங்கதா
எனக்கு பேர் தெரியாது ஆனா மீன் பேர்ல தெரியாது
செஞ்சு குடுத்த சாப்ட்டே இருப்பீங்ளா
அது அப்டி கெடையாது நானு செய்வே ஹெல்ப் பண்ணுவே
ம் உங்க வீட்ல மீன் வளக்கிறீங்ளா
ஆமா
என்ன மீன்னு
கோல்ட் ஃபிஷ் இருக்கு கொஞ்சோ வேற மீன்னல்லா இருக்கு மீன் பேர் தெர்ல சாஹ இல்ல இல்ல
சார்க் வாங்கி குடுங்க அப்பதா நல்லாருக்கு
அது எல்லாத்தியு கொன்றுல்ல
சார்கா அதெலா கொல்லாது நல்ல ஆனா சீக்கரமா பெருசாயிரு சார்க் அப்பற இந்த ஆஞ்சல் ஃபிஷ்னு சொல்லுவாங்களா அந்த தோச
ஆ ஆமா ஆமா ஆ தெரிஞ்சது ஆ அது வச்சுருந்தோ
செத்துருச்சா நா சின்ன வயசுல மீன் வளப்பனா எனக்கு குடுப்பாங்க செத்து போய்ரு
ஆமா ஃபிஷ் ம்
அது வந்து மறுபடியு போய் வாங்குவ வளப் டப்பால போட்டு வளத்துட்டுருப்பே ஸ்கூல் படிக்கும்போது பவுல் மாரி உங்கள அப்பறோ அடுத்து அடுத்து டென்த் லவன்த்து படிக்கும்போது பெரிய மீன் தொட்டி வாங்கி வளத்துட்ருந்தோ அந்த மௌனி சொல்லுவாங்களோ ஒரு மீன் மௌனியா மோனியா அது மீன் குட் குட்டி போட்டுச்சு நைட்டு் எங்க வீட்ல கரண்ட் இல்ல அவ்ளோ குட்டி போடுது தொட்டில ஷார்கு வேற வச்சுருக்கோ சாப்புட்டே இருக்குது அது வாய்க்குல போட்டுக்கிட்டே இருக்குது அஹ் ஆஹ குட்டி போடும் போது தெரில எங்களுக்கு எல்லா மீன் ஒன்னாதா இருந்துச்சு ஒரு பத்து பதினஞ்சு மீன் பெரிய தொட்டி அதுல லைட் எரியுமா கரண்ட் வேற கரெக்டா போயிருச்சு நாங்களு டன்ச்சு மெழுகுபத்தி மட்டு எடுத்து கேண்டில் மட்டு எடு சின் லைட் மட்டு அவத்தா சும்மா சேரி மீன பாக்கலா பாத்தா என்னாட இவ்ளோ என்னா ஃபுட்டு இது போட்டிருக்காங்களா மீனுக்கு இவ்ளோ பயங்கர மாரி தெரிது குட்டி போட் டே இருக்குது அவ்ளோ குட்டி போடுது அப்ப டக்கு டக்குன்னு அந்த சா ஆ நெறைய போட்டுச்சு ஒரு இருவது முப்பது குட்டி போட்டுருக்கு அப்பறோ அந்த சார்ப்ப தூக்கி இன்னொரு டப்பால போட்டு கொடத்துக்குள்ள தண்ணி இருந்துச்சு அதுள்ள சாரீக்கு கோல்டு ஃபிஷும் சாப்புடுது அதெலா தூக்கி எல்லா போட்டு அது அந்த மீன மட்டு வச்சுருந்தோ அப்பறோ குட்டியா இருந்துச்சு த தண்ணி கூட மாத்துல ரொம்ப நாளா அப்ப கொஞ்ச லைட்டா பெருசானோன கொஞ்ச பெருசாயிருச்சு அதுக்கப்பறோ தண்ணி எல்லா மாத்திட்டு அதுக்கப்புற தா சின்ன அதுலயு கொஞ்ச மீன் செத்துரு ஒரு பத்து மீன் செத்துரு எனக்கு உருப்படியா பெருசா வளந்ததே ஒரு எட்டு மீன் தா
ஒட்டு மீன் வந்துருக்குல ஏ குட்டி மீன் எல்லாமே சீக்கரோ செத்துரு
ஆமா ஹீட்டு அப்பறோ அதெல்லா இதனால செத்துருச்சு ஃபுட்டு
ம் ம் மோட்ரு வச்சுப்பீங்களோ
ஆ மோட்ரு வச்சிருக்கோ மோட்ரு லைட்லா இப்ப எந்த மீனு இல்ல அது ஒரு டைமு மீன் தொட்டி கழுவும் போது எங்க மம்மி கைல இருந்து மீன் தொட்டி வழி கீழ உலுந்து ஒடஞ்சு போச்சு இப்ப தொட்டி அப்பற மீனு அப்டியே செத்துருச்சு எல்லா கீழ உழுந்து
ம்
அப்ப எங்க மம்மி மட்டுதா தாங்க நாங்களா வீட்ல இருந்தோ இங்க ஸ்கூலுக்கு போய்ட்டோ காலேஜு போய்ட்டோ அப்பறோ எங்க அம்மா வீட்டுக்குள்ளே இல்ல செத்துருச்சுது வந்து அப்டே வளக்கறது இல்ல
அது ஃபைட்ரு புடிக்கு எனக்கு பைட்ரு மீனு சண்ட வுடுவாங்கல
ஆமா
அந்த மீன் அது வச்சிருக்கீங்களா
ஏதோ கருப்பு கலர்ல ஆ ஹா இல்ல இரு இன்சன்ட்டு சச்சுட்டு
அது வாங்கி வளக்கலா நல்ல இருக்கும் ஒரு பவுல்ல போட்டு
ம் தண்ணில வச்சா
ரெட் கலர் ரெட் கலர் மீன் வாங்குனாத நல்லா இருக்கு ரெட் இல்லாடி ஒயிட் ரெட்டு தா வச்சிருந்தீங்களா
ஆமா
அது அது கோவமாச்சுன்னா அது ரெக்கைல பெருசாயிரும்ல
அப்டியா ஆ ஹா எனக்கு அப்டி கேது பாத்ததுல்ல
கண்ணாடி இருக்கும்ல முகம் பாக்குற கண்ணாடி எடுத்து அந்த மீன் கிட்ட வச்சீங்கன்னா இன்னொரு மீன் அத பாத்துட்டு நா அப்டியே பெருசாயிடும் அப்டி அந்த ரெக்கைல அப்டி பெருசாயிடும்
ம் சரிங்க
நாங்க சண்டேல்ல விடுவோ மீனுக்கு மீனுக்கு மீனுக்கு சண்டே விடுவோ ம் ஆமா எ ஃப்ரெண்ட் வீட்டுல மீன் இருக்கு எங்க மீன் எடுத்துட்டு போய் சண்டை விடுவே ரெண்டு ரெண்டு
ஓ அது சண்ட போடுமோ
ஆமா சண்ட போடும் அதனால தா அத தனியா வைக்கிறாங்க எந்த மீன் கூட விட மாட்டாங்க எல்லா மீனயையு கொல்லும் அது
ஆமா ஃபஸ்ட் நாள் நாங்க வந்து தொட்டியிலதா வச்சிருந்தோ
ம் சேரி
எல்லா அந்த மீன் வந்து எல்லா மீனையும் பாத்து பயப்படும் பைட்டர் தா
ஆ
எல்லாமீன பாத்து பயத்துட்டே இருக்மா எல்லாத்துட்டையு அடிவாங்கு அதனால நாங்க வந்து தனியா வச்சுட்டோ
ஆ அப்ப உங்க மீன் எல்லாதயும் போட்டு அடிக்கும் போல அந்த மீனு சிங்ளா இருக்குற நாள இவெ தா நம்மள அடிக்கிறான் நம்மல்லா சேந்து இவன அடிப்போ நடிச்சு புடிச்சு நீங்களு காப்பாத்தி விடல
உங்களுக்கு என்ன பிஷ் பிடிக்கு
வளர்க்கிறதுல்லயா சாப்புறதுல்லயா
வளக்குறதுல
எனக்கு வளக்குறதுல இந்த கோல்டு பிஷ் புடிக்கு அந்த பிளாக் கலர்ல இருக்கும்ல கோல்டு பிஷ்
பிளாக் கலர்லைலா இருக்கு தா
ஆமா பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு ஒயிட்ல இருக்கு பிளாக்ல இருக்கு ஆரஞ்சு இருக்கு ஆரஞ்சு அண்ட் ஒயிட் இருக்கு
இப்ப எத்தன கோல்டு பிஷ் இருக்கு
அப்புடியா எனக்கு அந்த கோல்டு ஒய்ட் தெரியாது
ம் பிளாக் இருக்கு பிளாக் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அதுக்கு வால் பெருசா இருக்கு பிளாக்குக்கு
ம்
அப்பறம் கோல்டு பிஷு குட்டி போட்டுச்சு எங்க வீட்ல
ஓ அப்டியா
ஒங்க கோல்டு பிஷ் குட்டி போடலயா
ம்ஹா நாங்க வாங்கி ரெண்டு மாசோந்தா இருக்கு
ம் கீழ கல்லு வச்சிருக்கீங்களா
ம் ஆமா கல்லு வச்சு மோட்ரு வச்சு மணல்லா வக்கில
மணல் போட்டுகோங்க அப்போ தா தண்ணி சீக்கிரமா அழுக்காவாம இருக்கு
ஆ அது எடுக்கும்போது மணலு எடுக்கணுல அது பெரிய வேலயா இருக்கு
ம்ஹா நீங்க வெறு கல்லு மட்டு போட்டீங்கனா நீங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு டெய்ம் அழுக்காயிருந்தான தண்ணி அந்த ஃபுட்டு போடுறனால நீங்க மண்ணு போட் டிங்கனா ரெண்டு மாசத்துக்கு ஒரு டெய்ம் எடுத்தா போது ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்டியே இருக்கு ஏனா அந்த மண்ணுக்குள்ள போய் அழுக்குலா சேந்துரு
ம்
மண்ணுன்னா கடையிலியே வுப்பாங்க தனியே தண்ணி ஊத்துனா அப்டே கைலே எடுத்துக்லா
ஓ கடையில விப்பாங்க அந்த மண்ணு மாரி
ஆமா நீங்க வீட்டுல வீட்டுக்கு வெளிய இருக்கும்ல அந்த மண்ண எடுத்து கொட்டி வுட்டுறாதீங்க
சேரி ஓகே யாரு ஸ்
ஆனா இந்த சார்க் இருக்குல்ல சாகவே சாகாது பாத்ருக்கீங்களா
என்னது
சார்க்கு மீனு
தார்க்கா
ஆமா அந்த மீன் சாகவே சாகாது தெரியுமா
ஆ ஆ ஆனா வளர்த்தது கெடயாது
ஆ அந்த மீன சாவு கீழ போட்டு கீழ போட்டாலு சாகாது ஏ அப்ப டேங்க் கிளீனர்னு ஒரு மீன் இருக்கு அத வாங்கி வுட்டுருங்க ஒங்க டேங்க்லா கிளீன் பண்ணிட்டே இருக்கு அது
டேங்கா
ஆ டேங்க் கிளீனர்னு ஒரு மீனு இருக்கு கருப்பு கலர்ல ஆமா அந்த மீனு அழுக்கு மட்டுந்தா சாப்புடு ஒங்க தொட்டில ஒங்க மீன் தொட்டில இருக்க அழுக்க அதே சாப்பிட்டு ரெடி பண்ணிடு ஆமா ஒர் ரெண்டு மீனு வாங்கி வுடுங்க கரெக்டா இருக்கு தொட்டிக்கு
ஆ அந்த மீனு கேள்வி பட்டதே இல்லிங்க
அது நம்ம போட்ற ஃபுட்டெல்லா சாப்டாது அத தொட்டில இருக்கும்ல்ல அழுக்கு அத ஆமா அது அழுக்குதா அது பேர் டேங்க் கிளீனர்தா அது தொட்டியோட தொட்டி ஒட்டிட்டுதா இருக்கு அந்த மீனு
ஓ அப்டியா
ம் அது கீழ நீந்தாது
ம் செவுத்துலதா நீந்துமா
கண்ணாடி இருக்குல அது கண்ணாடிலியே ஒட்டிட்டே இருக்கு அந்த மீனு அந்த மீனுக்கு அப்டி ஒரு சக்தி இருக்குது
ஓ
நீங்க இப்பதா மீன் வளக்க ஆரம்பிடிக்றீங்க்ளா
இல்ல எடையில எடையில வா வாங்குவாங்க அப்றோ ஒடைச்சிருவாங்க இப்பலா பெருசா வாங்கி ஆமா இப்போ பெருசா வாங்கிருக்காங்க எங்க வீட்ல
ம்
ம்
அப்பறோ அந்த சின்ன வயசுல நா அந்த தண்ணில்ல தேங்கியிருக்கும்ள அங்க போய் மீன் மீன்லா புடிப்பாங்கள்ள சின்ன வயசுல குட்டி குட்டி மீனா நீங்க புடிச்சிருக்கீங்களா
ஆஹா இல்ல இல்ல
புடிச்சதே இல்லையா ஒங்க ஏரியால ஒங்களுக்கு ஃபரெண்ட்சே இல்லையா
ஆ
ஒங்க வீட்டு பக்கத்துல ஒங்ளுக்கு ஃப்ரெண்ஸே இல்லையா
ஆ அவ்லோல்லா கெடையாது
அ சேரி சேரி நாங்கல்லா சின்னவயசல போய் மீன்லா குட்டி குட்டி மீனா புடிச்சிட்டு வந்து வளப்போ செத்து போய்ரு நல்ல தண்ணில போனா செத்து போயிரும்ல அதெல்லா எங்களுக்கு தெரியாது
நல்ல தண்ணில செத்துரு ம்
ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு எத்தனா அஞ்சாவது எத்தனாவது தெர்ல வாரோ தெரியாது அப்ரோ குட்டை கிட்ட இந்த தவளை தவள குட்டியாட்டு இருக்கும்ல அத புடிச்சுட்டு வந்து வீட்ல வளத்துட்டு இருந்தே அது வந்து செத்து போச்சு அதுக்கு வந்து அழுது எங்க வீட்ல இருந்து மீன் வாங்னாங்க அதுக்கடுத்தா மீன் வளக்க ஆரம்பிச்சோ நாங்க
ம் இல்ல இல்ல
அப்ரோ டாக் இருக்கு உங்கள்ட்ட
ஆஹா இல்ல இல்ல டாக்ல இல்ல
கேட்டு
ம்ஹூம்
லவ் பேட்ஸ்
இப்போ ஒரு கலரு கோழி குஞ்சு இருக்கு
கலர் கோழி குஞ்சா
ம்
நாங்ளு முன்னாடி வளத்துட்டு இருந்தோ கலர் கோழி குஞ்சு காக்கா தூக்கிட்டு போயிரு அந்த கோழி குஞ்ச
எங்க வீட்ல பூன தூக்கிட்டு போயிரு
ஆ இது ஆனா நாங்க ஒரு ந அஞ்சு கோழி குஞ்சு வாங்கி அதுல ஒ ரெண்டு கோழி குஞ்சு பெருசா வளந்ச்சு ஒய்ட் கலர்ல மாரிஸ் சவெல்லோ சேவலா மாறிடுச்சு
ஆமா நா வளத்தது நாலு சேவலா வந்துச்சு
அப்ப பக்கத்துல ஒருத்தவங்கள்ட் குடுத்துட்டோ சாப் இது பண்றது இக்கு அது மறுபடியு குட்டியில வந்து அது குட்டியா இருக் கும் போது தா நல்லா இருக்கு
ஆமா ஆமா குட்டியா இருக்கும் போதுதான நல்லா இருக்கு
பெருசா வளந்துசுனா டென்ஷன் ஆகுது
ம்
அதுல என்ன கலர் புடிக்கு உங்களுக்கு எனக்கு கிரீன் பிடிக்கு அப்ரோ எல்லோ புடிக்கு
எனக்கு எல்லோ
ஆ ரெட் கலர்ல இல்ல கோழிகுஞ்சு
இருக்கு நா இன்னு வாங்குனதுல்ல
ஃபுல் ஒயிட் இருக்கு
புல் ஒயிட் இருக்கு பிளாக் அண் ஒயிட் வச்ருக்கே கோல்டன் கலர்ல்லா கெடையாதுல
பிளாக் அண்ட் ஒயிட் வச்சிருக்கீங்களாக்கா ரெண்டு கலரா
ஒரு ஆமா
எப்டி உங்ளுக்கு மட்டு ரெண்டு கலர்ல தருவாங்க எங்ளுக்குல்ல ஒரு கலர்ல தருவாங்க
ரெண்டு கலர்ல இப்பதா வாங்னே ஒன் வீக் இருக்கு
ஆ உண்மையாளுமா
ம்
நா வாங்கம்போது ஒரே கலர்ல தாங்க எடுத்து கொடுத்துருக்காங்க எங்கள்ட்ட
ம் ம் ஏன்னா
ஓ சேரி சேரி அந்த கோழிக்குஞ்சி உங்களுக்காக வந்திருக்கு போல உங்க வீட்டுக்காக
ம்